ஹலோ
அ கேக்குதா
பெறவு எல்லாரு அவரவர் மனக்குமறல்கள கொட்டிட்டு இருந்தாவெல்லா
ஆமா கேக்குறதுக்கே கஷ்டமாதா மிதிஷ்னாக்கா லைஃப் நமக்கு தெருஞ்சது தினிஷாக்கா லைஃப் அப்டி தலைகீழா மாற்ன மாதிரி மாறிட்ருக்கு அவுங்களுக்கோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுனே தெரியாம இப் போ ரெண்டு பிள்ளைங்களையு வச்சுட்டு ஒரு சப்போட்டில்லாம இவங்க கேக்கணு இன்னைக்கி காய் கேக்கனோனு சொன்னாங்க இன்னைக்குன்னா டைமே இல்ல இனி வந்து இவருக்க ஞாபகப்படுத் தனு இப்ப அவுங்க அண்ணட்டே கேப்பாங்க
எப்டி நபிலாக்காளிட்டயு கேட்டிருப்பாங்க நபிலாக்கா ஓலே ஹஸ்பண்டு கொஞ்சோ வருஷமா நெறைய ஆமா அவுங்களு மஸ்கத்துல இருக்கபோதுங்க
ம் ட்ரை பண்ணணோன் தா சொன்னாங்க பாவோ கஷ்டோல்ல இப்போ அவுளுக்கு நாலு வய்சு ஆகுது போல ஸ்கூலுக்கு விட முடியில காது குத்தல இன்னோ
ஏ ஸ்கூலுக்கு ஏதா இதா இதுலயாது விட வேண்டியதானே
ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி ஜுவெல் எல்லாமே அடகுல மூத்த பொண்ணு படிக்கிறது அந்த ஃப்ரீ ஸ்கீம் ஒன்னு வந்துச்சே இந்த ஃப்ரீ ஸ்கீம்லதா இவ படிக்கிறா இல்ல மூத்த வளுக்குமே அவுங்க மாமா தா படிக்க வைக்கிறாங்களா அந்த அண்ணானுக்க மாமா யாரோ ஒருத்தங்க அப்ப என்னன்னா அவுங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல்லு அவுங்க இஷ்டத்துக்குதா எல்லா பண்ற மாதிரி இருக்கு இந்த அண்ணனுக்கு விருப்பத்துக்கு எதுவுமே மாத்த முடியல எப்டி ஏதாவு சொல்லுவாங்கல்லா அவுங்க படிக்
ம் எல்லாருக்குமே அப்டிதா இருக்கு நம்ம பிள்ளைக்கு எல்லா நம்ம பண்ணுனு தா ஆச இருக்கு பேரண்ட்ஸ்க்கு இன்னொருத்தங்க செய்யது கஷ்டமா தா இருக்கு
ஃபாரின்ல இருந்து வருபோதே கம்மல் எலலா எடுத்துட்டு வந்தாங்களா அந்த அப்பறோ காது குத்தி கம்மல் போட்டிருக்காங்க இப்ப இவ்ளுக்கு காது குத்துறதோ அந்தானே அவுங்களோட ஒரு இதுலதா இவ்ள எல்லாமே பாத் துக்கணு வேற யாரையு டிபெண்ட் பண்ணி இருக்கக் கூடாதுன்னு அவுங்க நெனைக்கிறாங்க
இந்த அகாடமிக் இயர்லயு சேத்துவுடலியாப்போ அவ்ள
இல்ல அதா அந்த அக்கா கிட்ட சொன்னாங்களே யாரு காது குத்துறத பத்தி கேட்டாலு நீ எதுவு சொல்ல வேண்டாம்னு செல் டைம் இவுங்க கிட்ட எதுவு சொல்லாம ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருப்பாங்க போல செல டைம் அழுவாங்கலா பொருக்க முடியாம இப்டியு
நல்ல தானங்கள் இருந்தாங்க ரொம்ப இதா ஒண்ணு இல்லையே அவுங்க லைஃப் கொஞ்சோ நல்லா தானே ட்ரைனிங் வருபோதேல்லா நல்ல ஒரு மாரு நார்மதானே
ஆலைய விட் டுட்டு இருந்தாங்க அப்ப என்னாச்சுன்னா ஆலிய விட்டப்போ அந்த அண்ணனுக்கு தம்பி இருக்காங்கல்ல அவுங்கள வந்து கொஞ்சோ டேக் ஓவர் பண்ணுவாங்க நென ச்சிருக்காங்க ஃபேமிலிய சொல்லிட்டுதா விட்டுருப்பாங்க போல வேற ஜாப்க் ட்ரை பண்றதுக்கு ஆனா அவ என்ன பண்ட்டானா அவ மேரேஜுக்குன்னு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்பவே வீட்டுக்கு ஒண்ணு குடுக்குறது இல்ல அடுத்து இவங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ண இவங்களுக்கு ஒன்னு செட் ஆகல்லயா அதே எல்லா லாக் ஆய்ட்டாங்க இப்ப என்னன்னா அவ வந்து வர ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றா எனக்கு நெறைய கடன் இருக்கு அப்பதானே இங்க வந்து இதுவு அத பத்தி கேக்க மாட்டாங்க
ம்
இன்விடேஷன் மாடல் செலக்ட் பண்றதுக்கு ஆ இவங்க அந்த அண்ணனுக்கு அம்மா வந்து போஃட்டோ அனுப்ப சொல்லியிருப்பாங்க போல அக்காட்ட போடா அனுப்பிரு க்காங்க அந்த அண்ணியு அவுங்க அம்மாவ புடிச்சி திட்டி விட்டாங்ளா இந்த வேலைலா எங்கிட்ட வெச்சுக்காதீங்க என்ட்ட ருபா ஒன்னு இல்ல நா எத செலக்ட் பண்ணேனா இது அதிக ருபான் சொல்லி எ தலையில கட்றதுக்கா அப்டில்லா நல்லா திட்டி இருக்காங்க அது அவுங்களுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிட்டு நா அப்புறோ சொன்னே ஆ நா இதுல ஒன்னு சொல்றதுக்கிலல் மாமி அவுங்க அவ்ள கஷ்டத்துல இருக்காங்க அத் னால அப்டி பேசிட்டாங்க அப்டின் அந்த அக்கா சொல்லி எஸ்கேப் ஆய்ட்டேன் சொல்றாங்க தனியா போயிற்லா அப்டின் அந்த அண்ணனுக் இப்ப தோணுது ஆனா ஒரு ஃபின் னான்சியல் சப்போட் இல்லாம போ முடியாது எல்லா நம்ம என்ன பண்றதுனே தெரியல ஆ
நம்ம ஒரு நல்ல ச அமௌண்
இவங்களுக்கு செலவுக்குமே சம் சம்டைம்ஸ் செலவுக்குமே மோஸ்ட்டா இவங்க அம்மா வீட்லந்து குடுக்குற மாதிரி தா இருக்கு
அதெல்லா கஷ்டோ எவ்வளவு நாற் அவங்களுக்கு ஒரு பொண்ணு படிக்க வைக்கணு
அந்தக்கா இப்ப வேலைக்கு போறாங்க போல கோயம்புத்தூர்ல ஜெனி அக்காவோட தங்கச்சி ம் சொல்லி இன்னிக்கி ஃபீல் பண்ணா யாரு கிட்டயுமே சொல்றதுல யாருகிட்டயுமே பேசறதில்ல மக்கா எப்பவாச்சு ஃபோன் பண்ணு அப்டின் ன் சொன்னாங்க
ம் யார் பிசியா எல்லாரு அவுரு பட பாத்துட்தா இருக்கா நம்மதா வெட்டியான கத எதாவ்து உண்டுகின்னா பேசிட்ருப்போ
நம்ம இப்படி இருக்கனால பேசிட்ருந்தோ இல்லனா இவ்ளோ நேர பேசுவோமா
ம் ம் இல்லன்னா எல்லாரு நீ குடும்ப பொண் ஆயாச்சு சு சும்மா இரிக்க
எங்கங் நாலா குடும்ப பெண் ஆனாலு சிங்கிள் மாதிரிதா இருக்கே
அது என்ன தெரியாது அது கொணோ இது நீ கூடோ கல்யாண ஆயி நி அ பத்து ஆண்டி ஆயாச்சு சும்மா இரூ
நீ ஆண்டி ஆன அப்புற இன்னு கல்யாணம் பண்ணாம இருக்கியே அது ஊங் கதயு வந்துச் கசின்ஷாக்கு கல்யாணம் பண்லியானு நா சொன்னே இப்பதா பாத்துட்ருக்காங்கனு விதிஷ்னாக்கா வினிஷாக்கா சொல்லிச் ஒடனே ஆமா பாக்க தொடங்கியாச்சுனா இப்ப ஒன் இயர் இன் னு ஆகுமே எப்டின் அதா அதுக்கிப்பதா சொன்னே இப்பிடி அப்பவே ஒரு அலைன்ஸ் வந்துச்சுலா அது இப்ப கொஞ்ச ப்ராப்ளமா போயிட்ருக்கு அவ வீட்ல அவ அந்த கொழப்பத்துல இருக்கானு அது எல்லாருக்கும் தெரியுல்ல அப்போ
எல்லாருக்குந் தெரியுனா வேற யாருக்கு தெரியு எல்லாரு
விதிஷ்னாக்க தினிஷ் ஆமா நா சொன்னனே எல்லாருக்கு ஆமா ஆமா அவுங்க அக்காவோட தம்பி ஒரு அலைன்ஸ் வந்துச்சில அவ சொன்னாலா ஆமா ஆமா அது என்ன ஆச்சுன் கேட்டாங்க அது கொஞ்சோ ப்ரெச்சனையா போயிட்ருக்கு அப்டின் சொன்னே எல்லாருக்கு ஞாபகோ இருக்கு உன்ன வெச்சு நாங்க கிண்டல் பண்ணிட்ருந்ததெல்லா மறப்பாங்ளா
ஆனா ஆனா அப்ப எங்க அத்த எல்லா நல்லா இருந்து
ஆ அதுக்கு பயந்து லாஸ்டா கொஞ்சோ முடியிற டைம் எல்லா தானே முடியாம இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னே
அப்போமா
ஆமா ட்ரைனிங் முடியிற கண்டிஷன்ல கொஞ்ச ஒடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு சொன்னா ட்ரைனிங் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழி்சொன்னே தா ரொம்ப முடியாம இருக்காங்கன் நா ஃபோன் பண்ணும்போ து சொல்லி இருக்க கொஞ்ச சீரியஸ் கண்டிஷன்லதா இருக்காங்க ஆல்ரெடி சர்ஜெரி பண்ணதெல்லா
கேக்கலயா என்ன பிரச்சனைன்னு யாரு
ஆ அந்த அளவு டீட்டியலா கேக்கல
ம்
நீங்க அடுத்து எப்ப பண்ணோன் தெரியாது எல்லாருக்கு லைஃபு ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு நபீலா அக்காகிட்ட பேசியு கொஞ்ச நாள் ஆச்சு
எனக்கு யார்ட்டையுமே பேசவே தோண மாட்டேங் எல்லாரு என்னைக்காது பாத்தா பேசுவானல்ல ஆனா இப்போ யாரு எங்கனு காலேஜக்கு நம்ம போற இல்ல யாரையு
அது ஒரு வாட்டி நம்ம ஃபோன் பண்ணி பே சொன்னா இல்லாம நம்ம பேச சாமலே இருந்துட்டோனா அது பேசவே தோனாது
ஃப்ரீயா இருந்தா நம்ம எல்லாரு ஒரு ஆயிர பிரச்சனையில இருக்கணு எல்லாருக்கு வேற ஃபேமிலி குடும்பன்ருக்கு
முன்னாடி வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க இப்ப அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க வினுசா அக்கவு இப்ப யாரு கிட்டயு இப்பில்லா வீட்லே இருக்காங்களா இப்டி நெறைய ப்ராபளம் இருந்துனு யாரு கிட்டயாது கொஞ்ச ஷேர் பண்ணா நல்லா இருக்குன் தோணுது அவுங்களுக்கு
ஆமா ஆமா
ஆ எ
அது நம்மள்ட பேசறத விட அவுங்களுக்கு அவுங்க வயசு இல்ல அது எதாது மூத்தவுங்கள்ட பேச்னா இன்னு கொஞ்ச ஆறுதலா இருக்கு நம்ம அப் என்னதா நம்ம பஸ்
அது கரக்ட் தா ஆனா இப்போ ஒரு மேரேஜ் ஆன உங்ககிட்டனா நம்ம நம்ம சொல்றது சில விஷய புரியு
புரியு
அதுக்கு வேண்டியே அவுங்களுக்கு ஷேர் பண்ணணு அப்டின் தோணுது எல்லாருமே மேரேஜான அப்ற எல்லாருமே கால் பண்ணி பேச் ற ஒ சடுவேஷன்ல இருக்க மாட்டாங்க யாரு கால் பண்ணாலு அவுங்களுக்கு அந்த குமரல சொல்லும் போது கொஞ்ச இப்போ நமக்கு வந்து அவுங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரிஞ்சதுனால இல்லன்னா ய நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல
ம்
ஆ அங்க படிக்கும் போதே எல்லா சொல்லுவாங்கல்ல அந்த இல சொன்னாங்க அப்ப நம்மகிட்ட பெருசா சொல்ல மாட்டாங்க விஜியக்காட்ட தா சொல்லுவாங்க இப்போ விஜி
அவுங்க எல்லா ஆமா அவுங்க எல்லா நல்லா ஷேர் பண்ணுவாங்க முன்னாடி அவிங்க மூணு பேரு உக்காந்து எல்லாரு கல்யாண ஆயிச்சு ஆமா நம்ம வந்து நமக்கு சொன்னால அந்த அளவுக்கு புரியாது சுத்திட்டுருக்கே நா இன்னு என்ன சேக்காத அந்த லிஸ்ட்ல
படிச்சவங்க ஒரு வருஷத்துல இனி டுவெண்டி செவன்ல கல்யாண பண்ணிருவாளா நீதா என்ன பண்ண போற கல்யாண பண்ணுவியானு எனக்கு தெரில கடைசியில கன்னியாஸ்திரீயா தா போவன்னு நெனைக்கே
வாய்கழுவு வாயகழுவு
இப்பில்லாம் வீட்ல சொன்னா உடுவாங்களாங்கள் அவோ அவ பர்டே அன்னிக்கி
அவளே டுவென்டி செவன்ல பண்ண போறாளா அவளுக்கு டுவெண்டி செவன் ஆகபோதா
சார் அவளுக்கு டுவென்ட்டி செவென் இல்ல டூ தௌசென்ட் டுவென்ட்டி செவென்
ஆ ஏ நம்மளு பண்ணிருவோ இனி என்ன பண்ண வேற வழி இல்ல என் வயசு போதுல்ல பிரச்சன அவனுக்கு வயசு போது அவனுக்கு பிரச்சன அவனு வயசு போது உனகு பிரச்சன இல்ல எனக்கு வயசு போகதான செய்து
யோசிக்க மாட்டாங்ல்ல இவ்ளோ வயசாசுன்னு
ஏ இருந்த அவுங்க பாய்ஸ் பாய்ஸ் எப்போ இப்ப கொஞ்ச கூட கேள்ஸ்க்கு வந்து கொஞ்ச கொஞ்ச கொறவா இருந்தாலு அது நம்ம கூடுதல் தானே
இன்னு முப்பது வருச கழிச்சு மாப்ள கெடைக்காது இந்த கல்யாணம் பண்ணணு ஏ சீக்கிர கல்யாணம் பண்ணு
என்ன அசிங்கப்படுத்தகு வெளில நா யாரையு வந்து எதிர்பாக்கண்டா
ஒண்ண பத்தி கூட இருக்கவங்களுக்கு தானே தெரியு அதனால தா வீடு வித்தாங்கள அம்மா எல்லா அதுனால கொஞ்ச கடன்ல இருக்காங்க கொஞ்ச மெதுவா பாத்துட்டு இருக்காங்க ஆ வீடு மாரியாச்சு ஒரு நாள் வீடு மாரியாச்சு வீடு போட்டோ வீடு எல்லா போட்டிருந்தா சூப்பரா இருந்துச்சு
தினிசா கேளுங்க சொல்லுச்சு தினிசா கேளுங்க நா அனுப்பி குடுத்தே அண்னி ஒரு நாள் பேச்சு அப்ப என்னன்னு கேட்ட அப்றோ மொற எல்லா உண்டா சித்தி அப்டில்லா கேட்ட அப்ப சும்மா உனக்கு அனுப்புனேன்ல போ போட்டோ பிரெண்ட்வியூ மட்டு அத மட்டு அனுப்பி
வீடு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க
என்ன செய்ய எல்லாத்தையு பாக்கணும்ல்ல அப்ப பைசா இல்ல பைசா இப்பவு பைசா இல்ல ஆனா வந்து என்னது இதுவு ஒரு பிரச் சனையா இருக்கு நமக்கு எப்போ அமையனு எது அமையுனு இருக்கோ அதானே நடக்கு
ஒரு வாட்டர் மேலன் கே டு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்னு எனக்கு வாட்டர் மொலன்னு வந்து சேர
வெட்டி தின்னுட்டு வந்திருக்க வேண்டிதானே
ஆம் பியர் எல்லாரு இருக்காங்க என்னன்னு சொல்லி அங்க இருந்து நம்ம என்ன மொத்த பீசயு சாப்பிட மாட் டோன்ல ஒரு வாட்டர் மெலன் ஃபுல்லா வாங்கிட்டோ செரி கட் பண்ணி தருவீங்களா செரி கட் பண்ணி நா கொண்டு வரே அப்டின்னு சொன்னாங்க இதுனா நமக்கு அப்டியே ப்ரெஷ்ஷா இருக்குல்ல நம்ம மொத்த பீசு சாப்டாட்டாலு ஃப்ரிஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு நாளிக்கா சாப்பிட்லா சேரி அந்த நேரத்துலதா எல்லாரு வந்து கொலப்படி பண்ணுவாங்க
அவியல்க்கு இப்ப எல்லாருக்கு பேச ஆயிர கத உண்டு எல்லாரரு சேர உண்டோ
போனாவளா போவ இல்லயா ஒன்னு தெரியாது இவரு தின்னு முடிச்சுட்டு ஒருக்கா வந்துட்டு போனவர்ரு கீழ போனவரு வரமாட்டேங்ராரு மேல மதியோம் ஒரு குட்டி தூக்கோம் போட்ணோன்னு சொன்னாரு நாலு கழிச்சு காலம் போனி இது வரைக்கும் மதியம் ஒரு நாளு தூங்கல அது தான் அதான் வரட்டும் எனக்கு என்னது தூங்குனா தூங்க எம் என்னக்குல்லாம் பொறும ஒன்னே இருக்கான்னு தெர்ல இப்ப அவ்ளோ கடுப் பா ஆவுது எல்லாத்துக்கும்
இந்த தனுசுராசி வரறளுக்கு ஒரு பொறுமை இல்லே என்ன பிள்ளைளு
ஆ
எல்லாத்திலு ஆத்தர விடுதியா
தனுசராசிக்கும் பொறுமைக்கும் சம்மந்தமே கடயாது
கொஞ்சோம் கஷ்டம் தான் எல்லா தனுசு ராசி என்னத்த இதெல்லாம் பட்டது
அப்படி சொல்ல முடியாது எனக்கு இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் நீ இப்ப வந்து என்னா
ஏ எல்லாரும் என்ட வந்து மாட்டதுல நான் வந்து ஏ எனக்கு என்ன டவுட்டுன்னா எல்லாரும் என்கிட்ட வந்து மாட்டதுல்ல நான் வந்து உங்கள்கிட்ட மாட்டியேலான்னு தெரியல
ஒ ராசி ஒரு வேள அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வருது போல
அட்ராக்ட் பண்ணது அது எ எனக்கு தோணுது அட்ராக்ட் பண்ணது ஆமா
சோ கடவுளே